ஆ ஹலோ
ம்
நீங்க என்ன பேம்பர்ஸ் யூஸ் பண்றீங்க பேபிக்கு
பேம்பர்ஸ் தா பேம்பர்ஸ் அம்மா வாய்ன்ட்டு வந்தாங்கல்ல அந்த பேம்பர்ஸ்
நார்மலா உள்ள பேம்பர்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல்லல்லா இந்த அப் டூ ஃபை கேஜி உங்க பேபி இப்ப எத்தன வெயிட்ருப்பாங்க
இப்போ தா ஒ நறையாதாருப்பா ஒரு ஃபோர் கேஜிஸ் இரு ப்பா நெனக்கிறே ஃபோர் கே ஜி ஸ் இருப்பாங்கங்க ஓ ஒனக்கு மட்டு நல்லா நீட்டா பத்தியா ஓன் பிள்ளைக்கு மட்டு அம்மா நல்ல வெள்ள கலர்ல அழகா இருக்கு இது அது மட்டும் எடுக்குது உம் உம் வெல்வானாக்குள்ள ரீத்துல ஒன்னு வெள்ளைக்கல்ல அழகா இருக்கு அது மட்டும் உன் பிள்ளைக்கு எடுத்துட்டு கேவலமா படிக்க எபிள்ள கெடசிதா அவள பாருங்கள எனக்கு இந்த வெளில வேணும்
சின்னம்மா குடுத்துச்சி பெரிம்மா குடுத்துச்சின்ச்சி நினைச்சிக்குடுவா இல்லைவா
ஆ நீ அந்த மாரி நீ என்ன பே அப்டினு கே
கண்ணு மாரி குடுத்துவுட்ருக்கே
காட்டு உனக்கு நல்லா இருக்கா ஆமாப்ப ரெண்டுமே இ பிங்கும் ஒய்ட்டு தா நல்லாருக்கு அதுவே இது சேரி இந்தா வச்சுக்கோ இந்தா பிங்க் வச்சுக்கோ வச்சுக்கோ எதுவு ஃபேர லவ்லி போடு சேரு ஒயிட்டே வச்சுக்கோ ஒனக் புடிச்சுருக்குல்ல ஒயிட்டு ப்ளாக்கு ஒயிட்டு இதுல ஒண்ணு எடுத்துக்கோ பரவால்ல வுடு அவ ஏ புள்ளக்கி கூட்டுவே
பரவா இல்ல எடுத்துக்கோங்க இந்த கருப்பு வேண்மா இந்த கருப்பு வேண்மா அப்ப இன்னு மூன் நாள்ல ஒண்ணுமே வேணாமா அந்த நால்ல எதா ஒன்னு எடுத்துக்கோ ஆஸிப்ஃபா இருக்கா ம் ம் யா அதுக்குள்ளயே வச்சுருங்க ஏன்ட எங்க இருக்கு இருங்க டென் மினிட்ஸ் ஆவல
ம் ம்
ஹலோ
அ ஹலோ
ஒரு பிங்க்கு குடுத்துருக்கே
ம்
ஒய்ட்டு ப்ளாக்கு
ம் பிங்க்கு ம்
ம் ஹும் பிங்க்லே ஏண்டே ரெண்டு இருக்கு லைட் பிங்க்கு டார்க் பிங்க்கு
எதோ பட்டிக்காடு மார்லா இருக்குன்னு சொன்னீங்களே அது என்னது
ம் எல்லாமே பட்டி காட் மாரிதா இருக்கு
அப்புடியா
ஆமா
ம் நீங் நீங்க இன்னு பேர் வக்கெலையோ பேபிக்கு
ம் வக்கெல இனிமேல் தா வக்கெனு
என்ன நேமு
ம் நாங்களாம் ம் தெரியல அமீரான் வக்கலான்ட்ருக்கோ
அமீரா அஜாரா
ம்
ம்
அப்டின் நா சொல்லிட்ருக்கே அவுங்க இன்னு கன்ஃபாம் பண்ணல
ம் ம் ஓகே ஓகே நீங்க என்ன ட்ரெஸ் புடிங்காரோல் நேமிங் செருமணி ஆச்சா
ஸ்டாக்கு தா நீங்க
அதா என்ற ட்ரெஸ் வாங்கலான் யோஸ்ச்சுட்ருக்கே
ம் உங்கலுக்தா மெட்ராஸ் அ துபாய்ல இருந்து வருதுங்க நீங்க என்னங் யோஸ்ட்ருக்கீங்க ம்
ஃப்ராப் வாங்கிட்டு வராங்கன் தெர்லல
ம்
கிராண்டாவா இல்ல காட்டனா இல்ல சிம்ப்பளாவா
நேமிங் சரிமணி நால கொஞ்ச கிராண்டா தா வாங்கிட்டு வராங்க
அதுக்குன் சொன்னாங்ளா நேமிங் செர்மணிக் காண்டின்னு
ம் அம்மா சொல்லிருக்கு போல நாலாயிரத்து ஐந்நூறு ரூபாய்க்கு நம்க்கு வாங்கிட்டாங்கல்லா
ஒரு ஃப்ராக்கு நாலாயித் ஐநூற்வாயா அ ஒரு ஃப்ராக்கா இந்த டம்மா துண்டுக்கு
ஆமா ஆ அங்க ஃபாரின்லல்லா ரேட்டு தா கூட இருக்கு ஆனா பாக்க சிம்பிளா தா இருக்குன்ற மாரி பெரிமா சொல்லிட்ருன்ச்சு அம்மா சொல்லிட்ருன்ச்சு
ம்
மேபி கொஞ்ச சிம்பிளா கொஞ்ச கிராண்டா இருக்கும் போல இருக்கு அமா குட்டீஸ்க்லா இப்ப காஸ்ட்லியா தான இருக்கு
டீல்லா சின்னதா தான இருக்கு அதுக்கு எதுக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபை ஹன்ட்ரட்
ம்
ப்ப ஒரு ஃப்ராக் தா எடுத்துருக்காங்களோ
ஆமா உனக்கு ஒரு ஃப்ராக் உ புள்ளைக்கி எ பிள்ளைக்கு ராம்பர் ராம்பர் எடுத்துருக்காங்க ரெண்டு ராம்பர் நெனைக்கறே ஆமா
அது செரி ஒரு ரெண்டு மூண் ஃப்ராக் க்கு கொஞ்ச சிம்பிளா வாங்கிட்டு வருவாங்கன் நெனச்சே நேமிங் சென்மணிக்கு நம்ம எதாவது அம்மாக் கூட வெளிய போய் ஏதாவது வாங்கிக்லான் நெனச்சே
ம் அதுக்குள்ள கொஞ்சோ காசு சம்பாதீங்கங்க
ம் ம் ஐநூறுவாயே இங்க வருமா வாராதா அப்படிங் மார் இருக் ம் அப்போ ட்ரான்ஸ்கிரிப்ஷன்க்குனா வேற நேம் போட்டு வருமோ
உல்ல இருந்து ஜாப் பத்தி பேசாதீங்க
அடே ஓகே ஓகே
அப்றோம் உங்ளுக் எந்த கடையில தென்காசியில பெஸ்ட்ன் நினைக்கிறீங்க பேபிஸ்க்கு
பேபீஸ் கா பேபீஸ்கு நா போனதே ரெண்டு கட தா ஜஸ் பானு பேபினெஸ்ட்
ம் அல்ல எது நல்லா இருக்கு
கலெக்ஷன்ஸ் நிறையான்னா
ம்
ஜஸ்ட் பன்தா பேபி மினிமலா இருக்கு ஆனா நல்ல தா இருக்கு எல்லாமே
ம்
ஆனா கம்மியாக்குற மாரி இருக்கு நா மேல போய் பாக்கல போனப்போ கீழ மட்டு பாத்துட்டு வந்ட்டே
ம் ம் ம்
சீக்ரோ போணுனு சொல்லி கீழ மட்டு தா பாத்தே மேல போய் பாக்ல
ம்
ம் ஆனா அந்த கடை நல்லா தா இருக்கு பேபி நெஸ்ட் பேபி நெஸ்ட் இது வந்துட்டு என்ன ஜஸ்ட் பார்ன விட டிரெஸ்ஸஸ் எல்லா வந்துட்டு ஒரு டென் ருபீஸ் தா டிஃபரன்ஸ் வரு இந்த மஸ்லின்ல மஸ்லின் காட்டன்ல வந்துட்டு இந்த
கால்வலிக்கு குறுக்வலிக்கு பால்ஸ் மாரி இருக்க இப்டி பண்ண நல்லா இருக்கு காலுக்கு இதமாருக்கு இப்டில்லா பண்ண கூடாது நல்லா படிச்சிட்டு நீட் இஞ்சினியரிங் பண்ணனு ஹலோ குடுங்க எடுத்துடல அப்டி பண்ணிக்கிறே அப்டி பண்ணிக்ற கால் வலிக்கு ஹலோ ம் அப்றோ அப்றோ உங்களுக்கு இப்போ நார்ம ம் அதேமே காணு
உங்களுக்கு பாடி ரெக்கவர் ஆயிட்டா இப்போ
ஹலோ
ம்
ம் ஹலோ
ஹலோ ம்
ம்
உங்களுக்கு இப்போ பாடி ரெக்கவர் ஆயிட்ட டெலிவரிக்கு அப்பறோ
ஆஃப்டர் டெலிவரி கொஞ்சோ ரெக்கவர் ஆயிருக்கு இன்னு ஒரு இல்ல மேக்ஸ்மம் ரெக்கவர் ஆயிடுச்சு இன்னோ கொஞ்சோ ஆக்சுல்லா இருக்கு
ம் ஓகேதா
ம்
ஆ திடியர்னு பேக் பெய்ன் வரு
ம் அவ எப்டி கலரா இருக்காலா
ம்ஹ்ம்
ஆஷிஃபா கேட்டுச்சு நேத்தி உங்க தங்கச்சி பிள்ளய பாத்தீங்ளா அப்டின்னு
ம்
அதா போட்டோ மட்டு பாத்தே அப்டின்னு சொன்னே
ம்
என்ன வாரா வாங்கன் சொல்லல இதுக்கா அவுங்க கல்லாரா இருக்காங்கலா அந்த பாப்பா அழகா இருக் நா ஒண்ணுமே சொல்லல நா வேற தோ அதுக்கடுத்து பேச ஆரம்பிச்ட்ட இத பத்தி பேசி நம்ம மாட்டி நம்மள மாட்டி உட் ருவு சொல்ட்டு நா வேற பேசற ம் ம்
அவ்ன கைல வச்சிருக்கே அப்டியே சுடுது தல அவ தல
ம் உங்க பேபிக்கு நீங்க என்ன டைப்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ அம்மா சொன்னாங்க ஏதோ ஆன்லைன்ல வாங்குனிங்க
ஆமா பம்டம்
பம்டம் எங்க எங்க வாங்கனீங்க ஜியோ மாட்லையா ஆ ஜியோ மாட்னா நம் பக்கத்துல ரிலைன்ஸா அ ஒன் டொன்டி ஃபோரு ஆனா நா
ம் ரெண்டுக்கு ஒரு ஃபிஃப்டி ரூபிஸ்தா டிப்ரெனஸ் வருது ஆனா
ம்
ஃபிப்டி ஃபிப்டி ஃபை வருது அதுனாலுமே இது கொஞ்சோ அஃபர்டபுளா தெரியுதில்ல ம் ஆனா லீக்கேஜ் ப்ரொடெக்ஸன் வந்து அந்தளவுக்கு இல்ல லீக்கேஜ் வந்துட்டு தாங்கு ஒரு நால் அஞ்சு ஆறு மண் நேரத்துக்கு ஓகே நீ நைட் மட்டு போட்றனால ப்ரெச்சனியே இல்ல
எங்க எங்க பேபிட்ட பேசிட்ருக்காங்க ஆ உங்ளுக்கு நீங்க வாங்குனது டேப் டைப்பா இல்லன்னா மாட்ர பேண் அந்த ஜட்டி டைப்பா
ம் ஆனா ஆ ஓகேதா இந்த பேம்பர்ஸ் என்னமோ கொஞ் சின்னாதா தெரிது அத விட சின்னது இல்ல இப்ப கொஞ்சோ வெயிட்டு போட்டிருக்க எங்க அம்மா சொன்னாங்ளே அன்னைக்கி ஒரு ரன்னு போட்டிருக்கு
இவங்களுக் எதா டிஃப்ரன்ஸ் தெரிதா அம்மா எனபேபிக் எதாவ்து டிஃபரன்ஸ் தெரிதா
ஃபோட்டோஸ் கேட்ட இப்ப நா எடுக்கலன்ட்ருச்சு
வெய்ட்டு போட்ருக்கா என்ன பாக்கலா ஆ குட்டி பிள்ளைங்க கொஞ்சோ வெயிட்டா இருந்தாதா நல்லா இருப்பாங்க நல்லா சப்பியா இருந்தாதா பாக்க அழகா இருப்பாங்க
ம்
ம்
நீங்க வெட் வைப்ஸ் அவ்ளோவா யூஸ் பண்லையா பேபிக்கு
வேற
ம்
அங்க மரங்கள் நெறைய இருக்குல்ல செடிகள்லா ம் ம் நீங்க ராம்பர் போடுவீங்களா பேபிக்கி எந்த டைம்ல போடுவீங்க
ஆம்பர் வந்து அவுளுக்கு குளுரும்போத் இந்த குளிக்க வெச்சுட்டு குளுருமா அந்த டைம்ல
ம்
ம் மேக்சிமம் அந்தளவுக்கு போடல காம்பேக்ட் ஒரு நாலஞ்சு வாட்டிதா போட்ருப்பே அன்னைக்கு ஒருக்க ரீசெண்டா க்ளைமேட் ஒருக்க நல்ல மழ பெஞ்சு அப்டி இருந்துச்சு
சரி கொண்டு போ ம் அங்க சாப்பிட போயிருக்காரு
ம்
என் ஹஸ்பெண்ட் சாப்ட போயிருக்காங்க உங்க வீட்ல இந்த இத அடச்சிருங்க
பாட்லு இவ்ளோ பெருசா இருக்கு எத்தன எம் எல் இது
ஆ என்னங்க
டூ பிஃப்டி எம் எல் பாட்டலு சின்னதில்லையா ம்
காட்டுங்க ஃபோட்டோ எடுத்து அனுபுங்க வாட்ஸ்சப்ல
டைம் முடிஞ்சிருச்சு
சரி ஓகே திருப்பி நா கூப்பிடுறே ம்
நாலா பேசவே இல்ல